தம்பி கொஞ்சோ நெட்வொர்க் இருக்ற எடத் துக் வாடா கேக்குதாப்பா
கேக்குதுங்க
என் வணக்கம்ப்பா
வணக்கம்
எப்பா ஹலோ வணக்கம்ப்பா என்னப்பா பண்றீங்க
ஆ ஃபோன் பாத்துட்ருக்கே சாப்டே நீங் சாப்டீங்ளா
அ சாப்டம்ப்பா என்னப்பா இவ்ளோ ரூடாப் பேசற பயமா இருகுதுப்பா
அ நா பேசறதே அப்டிதாங்கா
ஆமாவா என்னப்பா பண்ற காலேஜ் போறீங்ளா
இல்லகா டுவல்த்து முட்ச்சுட்டு இப்பதாங்கா காலேஜ் ஜாயின் பண்ணிகிறே செப்டம்பர்தாகா ஓப்பனாவு
அம்ம
ப
அப்ப வீட்ல நீ சும்மாதா இருக்கிறியாப்பா
இல்லங்க அப்ப அப்ப ஜாபுகுலாம் போயின்தாங்க இருக்கே
ஆ சரிப்பா சரிப்பா அப்றம்ப்பா காலேஜ் லீவா காலேஜ் சேர்ற வர எங்க எங்க போனீங்க ஒரு நாலு மாசோ லீவில்ல
நாலு மாசோ லீவுங்க ட்ரிப்பு போயிந்தே கேரளாக்குலா போயிந்தேங்க
கேர்ளா எத்தன் நாள்ப்பா போ டூர் போயிந்தீங்க
ஃபோர் டேஸ் போயிந்துங்க
எங்க எங்கப்பா போன கேர்ளால ஃபோர் டேஸ இன்ன என்னப் பாத்தே
ஃபர்ஸ்ட்டு பீச்சு போனங்கே
அ
கொச்சின் பீச் போனங்கே
தம்பி கேர்ளால பீச் இருக்குதாப்பா
ஆ கொச்சின் கொச்சின் ஒரு பீச் இருங்க
இருக்குதா எனுகு தெரியாதுப்பா
ஆ அப்றோ ஆலப்புலானு எதோ பீச்சு இருக்குங்க
ஆமாவா
ஆமா ஒரு நாலஞ்சி பீச் சிருக்குங்க
ஆ
அத போய் சுத்தி பாத்துட்டு சிவன் கோயில் ஒன்னு இருக்கும்க்கு கடல் ஓரமா
சிவன் கோயில்லு ஆ
அங்கோல்லா போயிட்டு வந்தோங்க
சிவன் கோயிலு இந்த சைடு மும்பை சைடு தானே பா இருக்குது
கேரள கேரளாவுல ஒரு கடல்ல பீச்சு பீச்சு ஓரத்துல ஒரு சிவன் கோயிலிகிதுல்லாங்க
அந்த சிவன் எப்டி இருக்கு பெருஸ் சா இருக்குமே அந்த சஜடா முடியல்லா விட்டுனு அதுவா ஓ அந்த சிவன்கோயில் பரவாலியே
ஆ
எப்பிடி உங்க ஃப்ரென் உங்க ஃப்ரெண்டுங்களோட போனியா இல்ல உங்க ஃபேமிலியோட போனியா
ரிலேஷன் கூடப்போயிந்தோங்க
ரிலேசன் கூட ஃப்ரண்டுகலோட போயிந்தா ஜாலியா இந்துக் கு ரிலேஷன் கூட போயிட்டு என்ஜாய் பண்ணவே விட்டுருக்க மாட்டாங்களே உன்ன
ஆமாங்க இந்த ஃப்ரண்ட்ல்லா கொஞ்சபேர் வந்தாங்க அவுங்க கூட அப்டி என்ஜா பண்ணாங்க
அப்ப கூட உங்க ஃபேமிலிக்கிறவங்க கெடுத்து உட்டுப்பாங்களே
ஃபேமிலில இருந்து யாரு வரல்ல ரிலேஷன் கூட சித்தி அத்த அவுங்க கூட போயிருந்தானனு
அப்ப சித்தி எல்லா ஜாலியா இருப்பாங்க
ஆமா ஜாலியதா போயிட்டு வந்தோ ஸ்கூல் முடிஞ்சி ஃப்ரெண்ட்ஸ் கூட திருப்பதிக்கு போயிட்டு வந்த மலலா ஏறி
ஏண்டா ஃபேமிலி கூட போ வேண்டிய எடத்துக்கு
அப்பன்னா ஃரெண்டோட அத ட்ரிப்கு பிளான் பண்ணா சரி போயிட்டு வன்ட்டோ ஃபேமிலி இன்னு யாரு வரமட்டாங்க
ஃபேமிலி கூட கோயிலுக்கு எல்லாரு ஃபேமிலியோட போவாங்க
நம்மள கடம நம்மள கடம சொல்றதுதா என்ன கூன் போங்க என் கூன்டு போனு அது அவுங்களோட வேல
அப்ப இன்னு கொஞ்ச நாள்ல வந்து
ம் இல் நா வே நா ஹலோ
ஆர்டர் போடுவே
ஆடர்லா போலங்க சொல்றது நாம நீங்க தப்ப நெனச்சுக்காதீங்க
நா தப்பா நெனச்சு என்னப்பா பண்ண போறோ அவுங்க தப்பா நெனச்சுக்க அது இருந்தா சரிதானே
ஆமா நாதாங்க வேலைக்கு போயிட்டு காஸ் சம்பாச்சி நாந்தா கூட்டுனு போணு
ஆமா இன்னு கொஞ்ச நாள்ள நீ கேப்ப கூப்டு பர்மிஷ ன்லா இல்ல வாங்கன்னா வாங்கோ
ஆமா அவ்ளோதா இப்ப எங்க ந கூப்டா கூட போலா ரா அப்டி சொல்றாங்கோ பட்ஜெட் இல்ல பட் ஜெட்டு இருந்தா போலா பட்ஜெட்டு இல்ல
ம்ஹ் யார் யார் போயிருந்தீங்க நானா நா வீட்ல சமைத்தல் கழுவுதல் இதே வேலைய செஞ்சுட்டு வீட்லயே இருக்குறேபா
வேர எங்கயு ஃபேமிலி ட்ரிப் எங்கயு போலீங்களா
ஃபேமிலி ட்ரிப்பு பேங்ளூர் போனப்பா கர்நாடக்கா சை அந்த சைடு ஆ மால்கு போனே பேங்ளூர்ல அப்புற இந்த ஈஸ்கான் டெம்பிள் இருக்குதுல்ல
ம்
அங்க போயிட்டு வந்தே அப்புற அந்த முருத்தீஸ்வர் தெரியும்ல கடலோர ஒரு பெரிய செல இருக்குமே சிவன் செல
ஆமா பெங்களூர்ல கடலுக்கா
பெங்களூர்ல கடல் இல்லப்பா
ஆ
ம் அந்த மங்கு ஊர் பேரு வேணா
ம்
அந்த இந்த சைடு போகு அது மங்களூர் சைடு போகு ட்ரெயின் கேரளா
ம் ஓ பீ அந்த பீச் ஓடோ கட சிவன் அந்த கோயிலுக்கா கேரளா போய்கிறீங்களா அதேதா நானு சொல்லியிந்த நாங்க அங்க தா போயிருந்தோ
பா நீங்க ஜடா முடிய வச்சுனுக்கிற சிவன பாக்க போனீங்கப்பா
நீங்க எந்த காசி சிவனு
நாங்க சைலண்டா உட்காந்து பாரு பாரு
எங்க
அந்த ஐயோ ஊர் பேர் வேற அந்த என்ன சொல்றது மங்ளூர் வழியா போகும் பாரு ட்ரெயினு கேரளா பார்டர் தா அனா அதுவு மும்பை போற வழி
மும்பை போற வழியே கேரளா பார்ட்ரு
ஆமா அவுரு வந்து தியானத்துல உக்காந்துன்னு இருப்பாரு
தியானத்துல உக்காந்துவாரா சேரிங் சேரி
நீங்க பாத்துட்டு வந்தது ஆக்ரோஷமா இருப்பாரு
ஆமானிங்கன
கொண்டையில இருந்து மண்டையில இருந்து தண்ணி வரு
தண்ணிலா வராதுங்க அது ஒரு நார்மலா செல மாரி தா இருக்கு
ஆமா வா நாங்க போனது தண்ணி வரு
ம்
நல்லாருக்கு அந்தக் கோயில் கூட
நல் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா
நல்லா என்ஜாய் பண்ணோ போனோ கோயிலுக் போனோ அப்புற பக்கத்துலே பீச் பீச்ல நல்லா விளையாடிட்டு அப்டியே வந்துட்டோம்பா
ஆ வேற எங்கியு போனிங்க
வேற அவ்ளோதா போனோ
அவ்ளோதா டிரிப்பு ஃபேமிலி டீம் ஆ
ஃபேமிலியோட போன்னா அவ்ளோதா கூப்ட்டுன் போய் காட்ற்றாங்க வெளியலா எதையும கூப்ட்டுன் போய் காட்ட மாட்டேன்றாங்க செலவாயிரு சொல்றாங்களே
இந்த வண்டலூர் ஜூக்குள்ள இருப்பானுங்க தெரியுங்களா
ஜூவா வண்டர்லாவா அதெல்லா சின்ன வயசுல போயிருக்கறே
ம் இப்ப ஃபேமிலியோட போனது இல்ல
ஆ இதுக்கு வண்டர்லா சின்ன வயசுல ஃபேமிலியோடனா ஸ்கூல்ல போயிருக்கறே பசங்களோட போயிருக்கறே ஸ்கூல்ல ட்ரிப் கூட்டின் போம் போது போயிருந்தே
ம்
ம் அங்க போய் ஒரு நாள் என்ஜாய் பண்ட்டு வந்தே
ம்
அப்பறோ சேலம் பரவச உலகம் போயிருந்தே
ம்
ஏலகிரி மல இருக்கு இப்போ இருக்குல்ல டூரிஸ்ட் ஸ்பாட் ஆங் போயிருக்கேன் போயிருக்கேன்
ஆஹ் சேரிங்க ஆஹ் நான் கூட போயிருக்கிறேன் நறைய வாட்டி
ஆமாவா எப்டி இருக்கும் அங்க நல்லா இருக்கா உனக்கு புடிச்சிருக்கா ஏல கிரி மல
எனக்கு சும்மா சும்மா போயிட்டு வருவேங்க எனக்கு பழகிருச்சுங்க அதெல்லாம்
எனக்குலாம் போர் அடிச்சிச்சி
போர் அடிச்சுச்சுங்களா நறைய நறையா வாட்டி போயிட்டு வந்துட்டீங்களா
ஆமா எப்பப் பாரு அங்கதான் கூப்டுன்னு போவாங்க அங்கதான் சீக்கிரமா போயிட்டு வர முடியுது கம்மி பட்ஜெட்லே முடிஞ்சிருது
உம் எனக்கும் அதேதாங்க சிக்கிரமா போயிடும் நறைய வேல இருக்கு கேட்டரிங்லாம் அங்க இருக்குது போயிட்டு போயிட்டு வருவாங்க
ஓஹோ அப்ப நல்லா சமைப்பியா நீ
கேட்ரிங்னா சமைக்கிறது இல்லங்க
ஆ
சாப்பாடு சப்ளை பண்றது
இல்லப்பா ஒரு டவுட் கேட்டேப்பா
ஆ கல்யாணத்துல எல்லா சப்பிலெ சாப் போடுவாங்கள சப்ளை பண்ணுவாங்கள அது மாரி வேலைக்கு போவேங்க
ஆ ஹா அப்ப உழைப்பாளி தானா நீ படிக்கிறதுக்கு முன்னாடி யே வேல செஞ்சு ஒழைச்சு படிக்கிறே
அது சும்மா சை சைடுலங்க எப்பப்பலா வரும் அப்பப்போ போவோ
போதும் போதும் உன் கை செலவுக்கு இருக்குல்ல யாரயு எதிர்பார்க்காம
ஆ ஒரு ஒரு விஷயத்துக்கு எதிர் பாத்தானே ஆகணும்
ஒரு ஒரு விஷயத்துக்கும் எதிர் எதிர்பாத்துதா ஆகணும் சின்ன சின்ன அவங்களுக்கு கா நா சின்ன சின்ன இது குடுக்றேல்ல
ஆ ஆமா செரிங்க
ஆ அப்புறம்ப்ப என்னப்பா சாப்டே இன்னைக்கு
இன்னைக்கு நா சாம்பார் சோ சாம்பார் சாதம் சாப்டேன்
ஆமாவா எனக்கு என்னவோ நீ பேச ம் போது கத்திரிக்கா கொழம்பு வாசனை வர மாரியே இருக்குதுப்பா
அது உங்க வீட்டு்ல இருக்குனு நினக்கிறெங்க
ஆமாப்பா ஆமாப்பா கொதிச்சின்குது
நீங்க என்ன சாப்பிட்டீங்க கத்திரிக்கா குழம்பு சோறா
ஆமா அது சொல்லி சொல்லிட்டேனே நானே தக்காளி சாதம் சைடிஷ்க்கு கத்திரிக்கா
ம் நீ நீங்க நல்லா சமைக்கீங்களா
ஏதோ சமைப்பேப்பா ஆனா சாப்புடுறவங்கொ நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்கோ
ஆ
அப்புற இன் என்ன பிளான் இன்னைக்கு நைட்டு சமைக்கிறது அவங்களா இல்ல ஹெல்ப் பண்ணுவியா வீட்ல ச சமைக்கிறவங்
ஆ எதுவு ஹெல்ப் பண்ண மாட்டெங்க அவங்க அவங்க பாட்டுக்கு சமைக்கவாங்க நா பாட்டுக்கு ஃபோன பாப்பேங்க
ஏ இன்னைக்குல்லா உக்காந்து ஃபோனவே பாக்குவியாப்பா
ஆமாங்க நா போனே பாத்துட்டுருப்ப சும்மா இருக்குபோது போன் பாக்குவெ சும்மா இல்லனா டென்னீஸ் விளையாடுவெ இல்ல கிரிக்கெட் பசங்க கூட ஜாஸ்த் சுத்துவுங்க
ஆ அப்டி வெள்ளே விளையாட்லா ஆனா ஃபோனே பாத்துன் கீறது தப்பு இல்ல
தப்பு இல்லங்க
ஏ டே பொசுக்கு பொசுக்குன்னு இப்படி பேசாதப்பா மனசு கஷ்டமா கீத்து
சேரிங்க சேரிங்க இல்ல எல்லாரூ இதா சொல்றாங்களா போன் பாக் கூடாதுன்னு
ஆமா ஒரு மாரி அந்த வார்த்தைய பார்த்தாலே வெறியாகுதா
ஆமாங்க சும்மா சும்மா எல்லாரூ ஃபோன் பாக்காத சொல்றாங்களா
ஆமா
நானே எப்ப தாங்க ஃபோன் பாக்குறோ
செரி ப்பா நீ இனிமே காசு குடுத்துட்டு பாருப்பா எனக்கு அமௌண்ட் ஒரு ரெண்டாயிரோ மூணாயிரோ அக் கவுண்ட்ல அனுப்பிட்டு அனுப்பிட்டு ஃபோன் பாருப்பா நீ சும்மா சும்மா பாக்காத
செரிக்கா சும்மா சும்மா பாக்கல உங்களுக்கு ரெண்டாயிர் ரூபா அம்ச்சுர்றோ மெசேஜ் அம்ச்சுர்றங்கா
என்னன்னு அனுப்பிரேன்னா
நீங் ஃபோன பாக்குற்து இல்லக்கா
பாப் அதெல்லா பாக்காத பொழப்பு நடக் குமா இல்ல உயிர் வாழ முடியுமா என்னப்பா ம் இன்னிக்கெல்லா ‌உஸ்கூலுக்கு போயிட்டு வரோ சாயந்தரோ ஆனா அததா எடுத் து பாக்குறோ
நா கூட இன்னிக் ஃபுல்லா விளாட்டு வருவோ இன்னிக் ஃபுல்லா சுத்திட் தா வரோ நைட்டு வன்ட் தா ஃபோன் பாக்குறே நீங் ன்னா ஈப்ட் சொல்றீங்கோ
நல்லத்தாம்ப்பா நா நீ இன்னீ இதுக்கல்லா நீ வீட்ல இருக்கிற பாத்தியா காலேஜ் போகாத வேல இல்லாத டைம்ல
ம்
அந்த மாரி டைம்ல ஃபுல்லாவே வீட்ல உக்காந் பாக்குறியோன் நென்ச்சி சொல்டேம்பா தெரியாம
ஆ சரிங் சரிங் சரிங்கா மனி மன்னிப்புலா வேணாங்கா தெரியாம சொல்லி நென்ச் வுட்ருது
அப் மன்னிக்கிறே அப்படிங்கறது ஒரு பெரிய வார்த்தப்பா
மன்னிப்பு கேக்கிறதூ பெரிய மனசு தனம்ப்பா நா பெரிய மனுஷியா நடந்துக்கிறேனா இல்லயா
ஆ பெரிய மன்ஸ் தாங் தறே
ஒத்துக்குப்பா
ம்
அப்புறோ எ என்னைக்குப்பா காலேஜ் ஸ்டார்ட்ன்னு சொல்லிருக்கறாங்க என்னைக்கு வர சொல்லியிருக்காங்க
செப்டம்பர் தா ஓபன்
ஆ
அது வரைக்கூ ஓப்பன் இல்லம்
ஆமாவா சரிப்பா ஆ கொஞ்சோ வேல இருக்குப்பா நா அப்புறோ பண்றேம்ப்பா நன்றிப்பா